நல்லா இருக்கீங்ளா தோழி
அ நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கீங்களா ஹஸ்
நல்லா இருக்க நல்லா இருக்காங்க தோழி கெழந்தைங்கள்ளா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க தோழி
சரி தோழி எனக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தேவ இருக்கு கொஞ்ச சொல்லி தருவீங்களா தெரிஞ்சா சொல் சொல்லி தருவீங்களா ஆ கேசரி எப்டி செய்வீங்கன்னு ஃபஸ்ட் சொல்றீங்களா
ஆ அவளுக்கு தாராளமா நம்ம அத பத்தி நம்ம பேசலா ஆ இப்ப பாத்தீங்க அப்டின்னா கேசரி வந்துட்டு செல ரவ வந்து வருத்த ரவையு வரு செல வ வருக்காத ரவையு வரு இல்லையா நமக்கு வந்துட்டு இந்த வரு த்த ரவ வந்தாலு நம்ம அத கொஞ்ச நெய்விட்டு அ அதாவது நம்ம மேக்ஸ் செய்யிறது வந்து இரும்பு சட்டில செஞ்சா நல்லா இருக்கு ஸ்வீட்டு ஆ பாத்திருக்கீங்களா அதாவது நல்லா அத சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அந்த இரும்பு சட்டில செய்யணு ஸ்வீட்ட ஒரு தடவ அதுல செஞ்சோம்னா சாப்புறதுக்கு ரெண்டாவது வந்து ந நெய்ய விட்டு வருத்துறனு ரவையை அவுங்க நமக்கு வருத்த ரவையோ வறுக்காத ரவையோ ஆனா நம்ம வந்து கொஞ்சோன்னு நெய்விட்டு நல்லா கொஞ்ச லைட் ப்ரவுனா வறுத்துட்டு அத எடுத்து வச்சுக்கினு அதுக்கப்புற நம்ம பாத்தீங்கன்னா இவ இப்ப ஒரு டைம்லர் நம்ம ரவ எடுத்துக்குறோ அப்டின்னா ஆ ரெண்ட்ர டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நல்லாயிருக்கு அந்த பதத்துக்கு அப்போ தா நல்ல கழியா வரு நமக்கு
செரிம்மா
தண்ணிய தண்ணிய நல்லா கொதிக்க விட்டு அதில வந்து இந்த ரவைய போட்டு நம்ம நல்லா கிண்டுணம்னு வச்சு ங்க அந்த ஓரளவு நல்லா வெந்துரும் வெந்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம கொஞ்சமா ஆ கலர் பவுடர் வேணு மேக்ஸிமம் கலர் பவுடர் வேண்டாம் அப்ப நமக்கு வந்து கேசரி கலரா இருக்கணும் அப்டின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட நம்ம சேத்துக்கலாம் கலருக்கு அதுவுமே நல்லாதா இருக்கும் அந்த கலர் பாக்குறதுக்கு ஆ இல்ல நமக்கு வேண்டானா கூட நமக்கு கலர் பவுடர் இல்லாம கூட செய்யலாம் ஆ இப்போ அந்த அந்த ரவைய கொட்டி நம்ம நம்ம கொஞ்சம் நல்லா வேக விட்டு நல்லா கிண்டிட்டு இருந்தோம்னாக்கா ஓரளவு ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு டம்ளர் வந்து நம்ம வந்து ரவ எடுத்தருக்கோ அப்டின்னாக்கா நமக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு தேவப்படுது அப்டின்னு பாத்துட்டு அந்த நா வந்துட்டு ஈக்குவலா தா எடுத்துப்பே அதாவது ஒரு டம்ளர் ரவ அப்டின்னா ஒரு டம்ளர் நா சுகர் எடுப்பே எனக்கு வந்து அந்த மாதிரி ஈக்குவலா எடுத்துப்பே அது மாரி அத எடுத்துக்கோங்க ரெண்டாவது வந்து நம்ம ஏலக்கா தட்டி வச்சுக்கணும் ஏலக்கா தட்டி வச்சுக்கிட்டு முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லா நெயிலா விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம அதலோ அந்த இப்ப செஞ்சிருக்கோல்லையா ராவ அடுப்புல இருக்குல்லையா அதுல கொட்டி கிண்டி எடுத்துக்கணும் அப்பதா ஏ ஜீனி சேத்துரணும் ஜீனி சேத்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஆமா கொஞ்சம் பதம் வந்ததுக்கு அப்பறோ நம்ம வந்து நெய்யும் வந்து கொஞ்சம் அதிகமா சேத் த்துக்கணும் நெய் அதிகமா சேத்துக்கிட்டோம்னா தா நமக்கு வந்து அது ஸ்வீட் பாக்கறது கொஞ்ச நல்லா ஒரு ச பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் சாப்பறதுக்கும் நல்லாவும் இருக்கும் ரெண்டாவது ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் தன் அதாவது கொஞ்சம் குலைவா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சாப்படுறதுக்கு க்கு ஆ நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
ம் செரிம்மா செரிம்மா ரொம்ப நன்றி தோழி இந்த கேசரி ரெசிபி சொல்லி் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி
ஆ நன்றி தோழி வேற எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வீட் எதுவும்
எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டு ம் அப்பா வாழைப்பழத்தில பணியாரம் செய்ய தெரியும் எனக்கு அது எப்டி அப்டின்னா வாழப்பழம் கொஞ்சோ கனிஞ்ச வாழப்பழத்துல மிக்சியில போட்டுக்கிட்டு ம்
ஆ
கொஞ்சோ நமக்கு தேவையான அளவு கோதுமாவு போட்டுக்கலா கோதுமாவு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அத மிக்சியிலயே அடிச்சுட்டு அத கொஞ்சோ பணியாரம் செய்வோம்ல அந்த அளவுக்கு மாவு வர மாரி கொஞ்சம் ஆ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சோ பெரு பெருங்காயத்தூள் அதுல போட்டுக்கணும் ஒரு அஞ்சாறு ஆ வெள்ளத்த வந்து பொடிச்சு தனியா கரைச்சி கரைச்சி காய்ச்சி வச்சுக்கணும் காய்ச்சி இருக்கிறதுல இந்த மாவ கொட்டி அத கிண்டிட்டு பணியார சட்டியில ஆ ஊத்தி நெய் ஊத்தி பெரட்டி எடுத்தாக்கா ரொம்ப சூப் ப்பரான பணியாரம் ரெடியா இருக்கும் வாழப்பழ பணியாரம் ரெடி ஆயிடும்
ஆ அது பனியார சட்டியில நம்ம வந்து அந்த குழிய குழி குழியா போடுற மாரி போட்டு எடுத்துக்கணு அப்டின்னு சொல்றீங்க
ஆ ஆமா அப்டியும் செய்யலா அப்டி இல்லனா எண்ணய்லயும் டேரெக்டா போட்டு எடுக்கலா
ஆ எடுக்கலாம் ரெண்டாவது நம்ம வந்து தோச மாதிரி ஊத்தி எடுக்கலா அதுல தேங்கா துருவி போட்டுட்டு நம்ம தோச மாரி அதாது தோசைன்றத விட ஆப்பம்னு சொல்லு வாங்க அதான குட்டி குட்டி கொஞ்சோ மொத்தமா ஆ அதாவது ஆ எப்டி சொல்லுவாங்க அது ஆப்பம் ஆ ஆமாம் ஆப்பங்கிற மாதிரி கொஞ்சோ மொத்த மொத்தமா ஊத்தி எடுக்கலா அப் பிடியே எடுக்கலா அப்டிதான
ஆ செய்யலாமா அது மாரி செய்யலா ஆனா பசங்க விரும் ம்
அட மாதிரி தட்டியு எடுக்கலா அப்டிதான
ஆ ஆமாமா அப்டியு செய்யலா ஆனா பசங்க விரும்புறது என்னன்னா பனியார சட்டியில நெய் ஊ த்தி எடுக்குறது தா பசங்க விரும்பி சாப்பிடுறது
ஓ பனியார சட்டியில போட்டு சாப்படுறத வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுறாங்க
ஆமா
ஆ ஓகே நன்றி தோழி நன்றி தோழி நானு நா வந்துட்டு இப்டிதா அதிகமா பாத்தீங்கன்னா வாழப்பழோ வந்து நறையா வந்து வீணா போகு ஏ எங்க வீட்டுகாரலா அடிக்கடி இது எங்க போனாலு வாழப்பழோ தூக்கிட்டு வருவாங்க அது அதிகமா நானு அத மீன் எ அதுல வந்து நா எதுவு பயன்படுத்தினது எனக்கு தெ எனக்கு அதப்பத்தி வாழப்பழத்த செய்யணு அப்டின்ற மாதிரி எனக்கு எதுவு தெரியல இப்ப நீங்க சொல்றது வந்து ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு ஐடியா குடுத்துருக்கீங்க கண்டிப்பா நா இன்றோ நாளையே நா செஞ்சு பாக்குறே அது எப்டி இருக்குன்றத நா செஞ்சு பார்த்துடு உங்களுக்கு சொல்றே
செரி தோழி
ஆ வேற ஏதுவு உங்களுக்கு எதுனு சந்தேகம் இருக்கா தோழி
ஆ முறுக்கு செய்வீங்களா தோழி எள்ளு முறுக்கு நீங்க செய்வீங்களா
ஆ முறுக்க எல்லா வந்து எனக்கு நா செஞ்சது கெடையாது எங்க மாமியார் செய்வாங்க எங்களோட வீட்டுக்காரவங்க என்னுடைய கணவரும் செய்வாங்க அதாது முருக்குமாவு வீட்லேயே வாங்கிட்டு வந்துடுவாங்க மாவு பாக்கெட் தா இப்ப நறையா விக்குது இல்லையா அது அவுங்க செஞ்சு எப்பயோ ஒரு டைம் ரெண்டு டைம் செஞ்சு நா பாத்திருக்கே இப்போ இப்ப பண்டிகைல்லா வருதுல்லலையா அப்போ செஞ்சு பாத்துருக்கேன்னா நா எனக்கு சொந்தமா நா செஞ்சது செஞ்சது கெடையாது இது வரைக்கு அந்த முறுக்கு வாங்கிட்டுட்டு வந்து முறுக்கு மாவு வாங்கிட்டு வந்து ட்டு அதுல எள்ளு போட்டுகுறாங்க எள்ளு போட்டுட் ம் எள்ளு போட்டு முறுக்கு ஊத்துனாங்க இன்னொன்னு வந்து இந்த சீரகம் சீரகமா இல்ல ஓமம் ஆ ஓமம்மு போட்டுக்கிட்டு ஓமம் அப்புறோ இந்த பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயம் இருக்குல்லையா அத நல்லா தண்ணீல போட்டு கரைசிட்டு அந்த தண்ணியு கலந்துகிட்டாங்க அப்புறோ உப்பு அந்த பதத்தை நல்லா பசஞ்சிட்டு அப்புறம் இது இருக்குல்ல ஈன்னவ் பட்டர் பட்டரு அ அத உறுக்கி அதுல ஊத்துனாங்கனு நெனைக்கிறே அந்த அந்த மாவுல ஊத்தி அத வச்சு வந்து ஒருத்தங் பிழிஞ்சு எடுத்த மாதிரி எனக்கு நெனைப்பு ஏனா நா அத நா வந்து என்ன இது வரைக்கு ஆ செஞ்சிருப்பே செஞ்சது இல்ல ஏனா எங்க கணவரு செஞ்சு நா பாத்திருக்கே ஒரு முறை ஆ அத வச்சுதா செஞ்சமா அப்டி எனக்கு ஒரு ஞாபகம் நீங்க எப்டி செய்வீங்க தோழர் உங்களுக்கு தெரியுமா செய்யறது எப்டி
வெளியில வந்து மாவு வாங்க மாட்டம்மா அதிகமாக வந்து கடையில மாவு வாங்கி முறுக்கு செய்ய மாட்டே என் பசங்களுக்கு அடிக்கடி இங்க ஸ்நாக்ஸ்சே முறுக்கு தா வீட்டுல முறுக்கு மாவு இருந்துட்டே இருக்கு எப்யாவதா இல்லாம காலியா போகு நா அப்பப்ப வாங்கி அரைச்சு வச்சிருவே ஏன்னா கடையில வாங்கி சினேக்ஸ் குடுக்குறது ஒடம்புக்கு கெடுதல் அப்டின்னு சொல்லிட்டு நா வீட்லயே அதிகமா முறுக்கு செஞ்சு குடுக்குறது மிச்சர் செஞ்சு குடுக்குறது அந்த மாரிதா என்னன்னா ஒரு ஒரு கிலோ அ ஒரு படி ஒரு படி பச்சரிசிக்கி அ நூறு பயத்த பருப்பு நூறு வெள்ள உளுந்து பயத்த பருப்ப தனியா வருத்து எடுத்து வச்சுக்கணு அ வெள்ள உழுந்த தனியா வருத் து எடுத்து வச்சுக்கணு பச்சரிசிய நல்லாக் கழுவி காயப் போட்டு அத எடுத்து வச்சுக்கணு இத இத வந்து மில்லுல குடுத்து அரைச்சிட்டு வந்து ட்டு அப்றோ நமக்கு தேவையான மாவு அதிலயிருந்து எடுத்துக்கிட்டு நீங்க சொன்ன மாரியே எள்ளு நெய் வேணா ஊத்திக்கலா பட்டர் வேணா ஊத்திக்கலா பெருங்காய தூள் போட்றதா இருந்தாலு போட்டுக்கலா பெருங்காயத்த ஊற வச்சு கரைச்சு வேணாலு அதுல ஊத்திக்கிட்டு நம்மளுக்கு எப்டி தேவ இருக்கோ வாசோ எப்டி நம்மளுக்கு தேவ இருக்கோ அந்த மாரி பண்ணி பெசஞ்சிகிட்டு ஆ முறுக்கு ச சுட்டு எடுத்தாக்கா நல்ல வாசமா இருக்கு பசங்களுக்கு கூட ஹெல்தி தா அதோட பைத்த பருப்பு எள்ளு இதெல்லா சேக்கறதுனால பசங்களு கூட ஹெல்திதா
ம் பரவாயில்லையே உங்ககிட்ட நெறைய வந்து சமையல் குறிப்பு எல்லா இருக்கே எனக்கு வந்து நா அந்த மாரி ஆ முறுக்கு பலகார எல்லாம் வந்து நா செஞ்சதுல நா வந்து நா சொந்தமா எதுவுமே செஞ்சதுல்ல என்னோட மாமியார் செஞ்சு குடுப்பாங்க சோ நா அத வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பே ஆனா எ பிள்ளைங்க ரெண்டு பேருமே முறுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பெரிய பாப்பாவ விட சின்ன பாப்பா முருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப எங்கயாவது போறோ ஏதாச்ச ஸ்னாக்ஸ் வாங்கறோன்னா ஃபர்ஸ்ட் அது முறுக்குதா கேப்பாங்க அவங்க இப்போ நீங்க சொல்றது வந்து எனக்கே செய்யணு போல இருக்கு ஆனா அந்த பச்சரிசி வாங்கி கழுவி ட்டு அதுல பாசி பருப்பு உளுந்து வெள்ள உளுந்து இது ரெண்டையு வறுத்து கொட்டிக்கணு
தனித்தனியா வருத்து கொட்டனு கருவ விட்ற கூடாது கருவ விடாம சிம்லயே வச்சு சிம்லையு மீடியம்லயையு மாத்தி மாத்தி வச்சு வறுத்து கொட்டணு வறுத்து கொட்டிட்டு அத ஆறுனதுக்கு அப்புற மில்லுல விட்டு அரைச்சிட்டு வந்து நம்ம பிழிஞ்சி எடுத்து குடுத்தோம்னா பசங்களுக்கு நல்லது
அதாவது ஒரு படி பச்ச அரிசிக்கு ஒரு டம்ளர் வெள்ள உளுந்து ஒரு டம்ளர் எள்ளு
இல்லமா ஒரு நூறு தா நூறு தா‌ சில பேர் ஒரு கி கிலோவுக்கு கூட நூறு போடுவாங்க நா ஒரு படிக்கு போடுவே
சரி சரி நம கம்மியா நம்ம விருப்பம்தா நம்ம இத சேத்துக்கிறது
ஆமா
ஆ ம் சரிங்க தோழி சரிங்க தோழி ஏன்னா எங்க சின்ன பாாப்பாவுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அ நம்ம வீட்ல என்னதா நமக்கு ஸ்நாக்ஸ் இருந்தாலு ஆனா எங்க பாப்பா வந்து கேக்குறது வந்து முறுக்கு இருக்கா முறுக்கு இருக்கா அது முறுக்கு தா பொழுதுக்கு மு முறுக்கு குடுத்துட்டோம்னு அவங்க பாட்டு உக்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எந்த ஒரு தொலை மாட்டாங்க ஆமா சின்னபாப்பாடைய வந்து அது என்னவோ அவுங்களுக்கு அந்த முறுக்கு மேல ஒரு அவ்ளோ ஒரு பிரியோ நானு செய்யணு
க்கும் அப்டித்தானே நம்மளுக்கம் அப்டித்தானே வீட் ட்ல செஞ்சு இருந்தாக்க சாப்புடணுனு தோணு
ஆமா அது என்னமோ பாருங்க ஆனா நா வந்து இந்த இந்த பாக்கெட் பா முறுக்கு மாவு இருக்கில்லயா சோ அத வாய்ங்ட்டு வந்துட்டு நா அப்டி செஞ்சுதா நா குடுத்துருக்கே ஆ நா கண்டிப்பா இந்த முறை வந்துட்டு நா உ அரிசி வாங்கி கழுவி காய போட்டு நா செய்றே இப்ப பாத்தீங்கனாக்கா அது நீங்க சொல்ற மாரி செஞ்சு பாத்தாதா நமக்கு அதோட டேஸ்ட் எப்டி இருக்கு அது என்ன மாதிரி வருதுனுட்டு நமக்கு ஒரு அனுபவம் கெடைக்கும் பாருங்களே அதனாலதா நம்ம நமக்கு அனுபவம் இருந்தா தா நமக்கு அது அடுத்து இப்ப ஒரு பண்டிகை காலங்கள்ல நம்ம இன்னோர்த்தங்ள நம்பி இல்லாம நம்மளே செஞ்சு பாக்கறது கண்டிப்பா ஒரு ஒரு வழியா இருக்கு சோ இந்த இந்த மாரி நே ரங்கள்ல அ ஒரு கெடைக்கக்கூடிய இந்த மாரி ஃப்ரீ நேரங்கள்ல நம்ம வந்து அத செஞ்சு பாக்கறதுனால நம்ம கண்டிப்பா வந்து ஒரு அனுபவத்துல நமக்கு அடுத்தடுத்து நமக்கு நகர்ந்து செல்றதுற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் நன்றி தோழி நெறைய நெறைய ஒரு சமையல் குறிப்புகள என்னன் கூட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க நன்றி தோழி
நன்றிமா